பண்ணிட்ருக்க
சும்மாதா மேக்கப் வீடியோஸ்ஸல்லா பாத்துட்டு இருந்தே நீனு
அய்யோ அதேதா நானு இப்ப எல்லாருக்கு சமைய மேக்கப் பண்ணிட்டு இந்த ரீல்ஸ்ல்லா போடுறாங்கல்ல சீரி அதா பாக்கலன்னு பாத்துட்டுருக்கே நானு
அப்படியா சேம் நானு இப்ப எல்லாரு செமையா மேக்கப்ல்லா பண்ணிட்டு இந்த என்ன சொல்றது பிரைடல் மேக்கப்பு இந்த வீடியோஸ்ஸல்லா பாத்தே அப்டி நேரோ போயிடுதுல்ல
உனக்கு மேக்கப்ஸ்லல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கா
கொஞ்சோ இருக்கு ஆனா டெய்லி ஃபுல் மேக்கப் பண்ணா மாட்டே அவ்வளவோ ஏன்னா பஃங்க்ஷன் வந்தா லைட்டா பண்ணிப்பே
நானு அதேதா வெளியே போனா அந்த சொல்லுவாங்கல்ல சின்ன சின்ன பொருளு அது மட்டு போட்டுப்பே அப்புற லிப்லாம்ல்லா யூஸ் பண்ணிப்பே வேற எதவு நா ரொம்ப ப்ராடக்ட்ஸ்ஸெல்லா எதுவுமே நா யூஸ் பண்ண மாட்ட
ஆமா ரொம்ப மேக்கப் போட்டா ஒரு மாதிரி என்ன சொல்றது நறைய போட்டா மாரி எனக்கென்னமோ அசிங்கமா ஃபீல் ஆகு அதா
ஓ ஃபர்ஸ்ட் மேக்ப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா கொஞ்சோ ஞாபகம் இருக்கா உனக்கு
இருக்கு ஒரு பஃங்க்ஷனுக்கு ஐலைனர் போட்டே அது ரெண்டு கண்ணுங்களுக்கு ஈக்குவலாவே வரல எனக்கு அதுதா நா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அசிங்கப்பட்டதே
அய்யயோ அதேதா நானு அந்த லைன்லா கரெக்டா போட்டே எனக்கு என்னன்னா அது செட்டாக மாட்டுது ஏன்னா நா கொஞ்சோ வந்து அந்த கண்ணு வந்து எனக்கு கொஞ்சோ ப்ராடா இருக்குமா அதுக்கே இந்த ஐலைனர் போட்டா செட் ஆக மாட்டேது எனக்கே
ஆனா யூடியூப் பாத்து ட்ரை பண்ணலாம்ல ஆனா ரிசல்ட் வேற மாரி வருது யூடியூப் பாத்தாக் கூட
செரி உனக்கு ஃபேவரெட் மேக்கப் ஐட்டம்லா என்ன
எனக்கு வந்து லிப்ஸ்டிக்கு அதுக்கப்புறோ சிம்பிளா இருந்தாலு ஃபேஸ் நல்லா ப்ரைட்டா காட்டு லிப்ஸ்டிக்லா
அந்த நியூ ஷேட்ஸ்ஸல்லா இருக்குல்ல ரொம்ப அந்த கிளாஸியா இருக்குமே அந்த மாரி மேக்கப்ஸ்ல்லா இன்னு சூப்பராவே இருக்கு
இந்த டார்க் ஷேடு கூட சூப்பரா இருக்கு நல்ல செட்டாகு
நீ ஆன்லைன்லெல்லா வாங்குவியா இல்ல ஷாப்ல போய் வாங்குவியா மேக்ப்ஸ்ல்லா
ஆஹ் மோஸ்டா வந்து ஆன்லைன் தா ரிவூஸ் எல்லா பாத்து ஆர்டர் பண்ணுவே ஆன்லைன்ல நல்லா இருக்குமால்லா பாத்துதா ஆர்டர் பண்ணுவே
நான் ஷேட் மிஸ் மேட்ச ஆகிட போது பயந்து ஷாப்லதா வாங்குவே எண்ண ஏதாச்சு ஒண்ணு நம்ம இப்போ ஷேட் போடுவோ நம்மளுக்கு வந்து ஆர்டரு வர சொல்லு எப்டின்னா வேற ஏதாவது கலர் வந்துடுமா சோ நா வாங்கவே மாட்டே எனக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கே புடிக்கவே புடிக்காது தெரியுமா
ஆமா இப்ப ஒரு வாட்டி நம்ம ராங் ஷேடு வாங்கிட்டோன்னு வெச்சுக்கோயே ஃபோட்டோல வந்து என்ன சொல்றது ஒயிட்டா ஒயிட்டா தெரியறா மாரி இருக்கு அந்த ஷேடு அதனால பாத்து வாங்கிதா நம்ம போடணுமே
கொஞ்சோ தவறா கொஞ்சம் தப்பாயிடுச்சுன்னா கூட நம்ம மொகமே வேற கலர்லருக்கு அப்ப எதுக்கு நம்ம அந்த ப்ராடக்டெல்லா வாங்கி யூஸ் பண்ணு சொல்லு அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வேறு என புடிக்கவே புடிக்காது எனக்கு அதுனால நா ஆன்லைன் ஷாப்பிங்கே பண்ணவே மாட்டே எனக்கு
ஆமா அந்த பிளாஷ்பேக் வேற ஒரு மாதிரி போட்டோல வேற தெரியு ரொம்ப ப்ரைட்டா போட்டுட்டா வேற
ஆம ஆமா இப்போ மேக்கப் ப்ராடேக்ட்ஸல்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிலா இல்லல்ல
ஆமா ஆனா பிராண்டட் ஐட்டம்ஸ்ல்லா கொஞ்சோ காஸ்ட்லியா தா இருக்குன் நெனைக்கிறே நானு
ஆனா சில இந்த அஃபர்டபிள் பிராண்ட்ஸெல்லா கூட நல்லாருக்கு தெரியுமா நீ ப்ராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணாதா உனக்கு நல்லாருக்கு நீ லோக்கலா ஏதாவது வாங்கி நீ யூஸ் பண்ண வெச்சிக்கோ பேஸ் ஏதாச்சு அலர்ஜி ஆயிடு அதுக்கு நீ ஏதாவது செலவு பண்ற மாரி ஆயிடு ஹாஸ்பிட்டல் போற மாரி ஆயிடு அதனால நீ எந்த ப்ராடக் யூஸ் பண்ணத ஓகேவா
ஆனா ப்ரைஸ் விட நமக்கு குவாலிட்டி ரொம்ப முக்கியோல்ல அதுதா பாத்து வாங்கணு
நீ ஸ்கின் கேர்ல்லாம் ஃபாலோ பண்ணவியா
கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவே மாயிஸ்சுரைசர் போடுறது சன்ஸ்கிரீம் போடுறது அதெல்லா கொஞ்சம் பண்ணுவே
சன்ஸ்கிரீனா லேட்டாதா யூஸ் பண்ணா ஒரு ஆரம்பிச்சு நாளா நீ எப்ப யூஸ் பண்ண
இப்போ இருக்க வெதர்ன்ன சொல்றது இந்த சீசனுக்கு வந்து ரொம்ப இந்த சன்னுக்குல்லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ல்ல அதனால நா இப்பதா கொஞ்சோ ஆரம்பிச்சே
மேக்கபெல்லா ரிமூவ் பண்ணாம தூங்குனா நெக்ஸ்ட் டே வந்து ஃபேஸெல்லா அப்படி டல்லா இருக்கு பாத்திருக்கியா ரிமூவ் நம்ம வந்து அந்த ஆயில் இருக்கு அதுக்குன்னு ஒரு ஆயில் இருக்கு அத வாங்கிதா நம்ம பேஸெல்லா கிளீன் பண்ணிட்டு தூங்கணுனா அப்டியே ஃப்ரெஷ்ஷாருக்கு பாத்திருக்கியா
ஆமா ஒரு வாட்டி டயர்ட ஆயிரூவானா என்ன சொல்றது ரிமூவ் பண்ணாம தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கி நெக்ஸ்ட் டே வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துடு ஒரு மாதிரி என்ன சொல்றது பிளாக் பிளாக்கா வந்துரு அந்த மாதிரில்லா ஆயிடு அதனால ரிமூவ் பண்ணிட்டே தூங்குறதுதா நல்லது
அதா எல்லாரு அந்த டபுள் டபுள் டபுளா இருக்குல்ல கிளீன் பண்றதுக்கு எல்லா அந்த ஆயில்லா குடுத்துருப்பாங்க அதுதா சொல்றாங்க அந்த மாரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க கிளீன்சர் சொல்லுவாங்க அது பேரு கிளீனர் அப்டின்னு சொல்ட்டு உனக்கு தெரியுமா
மேக்கப் யூஸ் பண்ணா நல்லா சுத்தமா அதா ஹைஜீனிக் ரொம்ப இம்பார்டன்ல அதுதா பாக்குறே நானு
மேக்கப் பிரஷஸ்ஸெல்லா கிளீன் பண்ணவியா
ஆஹ் உண்மையா சொல்ல போனா அதெல்லா பண்ணமாட்டே நா கொஞ்சோ சோம்பேரியா இருக்கு எனக்கு
சேம் நானு அதேதா ஆனா கிளீன் பண்ணணு தெரியுமா இல்லேன்னா நம்மளுக்கு அது ரொம்ப எஃபெக்ட்டாயிடு ஃபேஸ்ஸெல்லா
ஆமாமமோ இப்ப மோஸ்ட்டா என்னன்னா அந்த அழகு அந்த பொருள் இருக்கு பாத்தியா பண்ணிக்கிறோமே அதுலதா பேக்ட்ரியா வருதுன்னே சொல்றாங்க
மேக்கப் ட்ரெண்ட்ஸ்லா உனக்கு பிடிச்சதுலா என்ன
நேச்சுரல்லு மேக்கப்லுக்குதா எனக்கு எப்பவுமே புடிக்கு ரொம்ப ப்ரைட்டா அந்த மாதிரல்லா புடிக்காது பவுட்ரு மாரி போடுறதெல்லா
நானு அதேதா மினிமம் இந்த மேக்கப் தா ரொம்ப கிளாஸியா இருக்கு சோ அத மட்டு யூஸ் பண்ணிப்பே அவளவுதா
ஹேவியா வந்துல்லா ரியல் லைஃப்ல கொஞ்சோ ஓவரா இருக்கும்ல்ல நமக்கெல்லா அதனால தா நா போட மாட்டே
போட்டோஸ்க்கெல்லா ஓகே டெய்லி யூஸ்ல்லா இல்லல்ல யூஸ்கெல்லா இல்லல்ல
காலேஜ் கேர்ள்ஸ்ல்லா வந்து போடுவாங்க டெய்லி போட்டு கிளாமரா அப்டி போட்டு போவாங்க ஆனா வந்து நா வந்து ஃபங்க்ஷனுக்கு தா போடுவே டெய்லி யூஸ்ல்லா பண்ண மாட்டே ரொம்ப
அதா நா சொல்றே டெய்லி யூஸ்ல்லா பண்ணனா ஃபேஸே போயிடு அந்தந்த டைம் மட்டு தா யூஸே பண்ணு கான்பிடென்ஸா பண்ணு அதுவு கான்பிடா பண்ணனா நீ கரெக்டா உனக்கு மேக்கபெல்லா கரெக்டா செட்டலா இருக்கு தெரியுமா
ஆமா அதுவு கரெக்ட் தா கம்பர்டபிளா இருக்கு அப்பதா நமக்கு
மேக்கப்னா பேஸே பேஸே அப்படியே மறைக்குது நம்ம நம்ம அழக கொஞ்சோ நம்ம ஃபேஸ் மறைச்சிட்டு இல்லைன்னா அழக ஹைலைட் பண்றதுதா மேக்கப்பே நீய பாத்திருக்கியா சில பேர் மேக்கப் போடுவாங்க ஆனா அவங்க பேஸ்சே சேஞ்ச் பண்ற மாதிரில்லா மேக்கப் போடக்கூடாது அது நல்லாருக்காது நேச்சுரல் லுக்குல அப்படி அவுங்க இருக்கற மாரியே போட்டா அது சூப்பராருக்கு பாத்திருக்
ஆஹ் ஆமா செமையா சொன்ன நீ அதென்னமோ உண்ம தா அழகா இருப்பாங்க ஆனா மேக்கப் போட்டு கேவல படுத்திப்பாங்க அவங்க மூஞ்ச நேச்சுரல இருந்தாவே நல்லாந்திருப்பாங்க
நீ மேக்கப் பண்ணல்லா எவ்ளோ நேரோ ஆகு சொல்லு நீ எல்லா எவ்ளோநேரோ மேக்கப் பண்ணுவ
நா சிம்பிள தா மேக்கப் பண்ணுவே அதனால ஒரு பதினஞ்சு நிமிஷோ தா நா எடுத்துப்பே நீனு
எனக்கு ஐலர்லே பாதி நேரோ போயிடு தெரிமா அது நீ ஃபிப்டீன் மினிட்ஸ் சொல்ற பாத்திய நாளா அப்டி கெடையாது அதுலயே எனக்கு ஒரு அர ஹவர் போயிடு எனக்கு தல வழியாயிடு
மஸ்கார யூஸ் பண்ணுவியா நீனு
இல்ல சில டைம்ல்லா எப்டி சொல்றது கொஞ்ச ஐ கொஞ்ச பிரைட்டா தெரியும் இல்ல அதனால கொஞ்ச நா யூஸ் பண்ணவே மாட்டே மஸ்காரல்லா
ஆமா அதெல்லா வந்து பொய் லேஷஸ் எல்லா ட்ரே என்ன சொல்றது லேஷஸ் போடுங்க அதெல்லா வந்து பொய் லேஷஸ் எல்லா என்ன நீ யூஸ் பண்ணிருக்கியா
இல்ல இல்ல அதெல்லா கம்ஃபர்டபிளா எனக்கு இருக்கவே இருக்காது ஆரம்பத்துல அப்படியே எனக்கு அப்படியே போட்டுமே அப்படியே வேர்த் ஊத்துற மார இருக்கு எனக்கு மேக்கப்பே எனக்கு செட்டே ஆவாது நா எப்பவுமே நேச்சுரல் லுக் இருக்கிற மாரிதா மேக்கப் போடுவே
ஆமா எனக்கும் ஆரம்பத்துல அந்த மஸ்காரா அதல்லா போடும்போது ரொம்ப பெருசா நல்லாவே இல்லாத மாரி இருந்தது இப்போ வந்து அதல்லா யூஸ் பண்றதே இல்ல
ல்லா நல்லா ஹைலைட்டா இருக்கும்லா
போட்டோல ஆமா அப்ப பார்லர்ல வந்து என்ன சொல்றது ஆஹ் ஐஸ்ல வந்து கரெக்டா நமக்கு ஏத்த மாரி போட்டு விடுவாங்க ஆனா நம்மளே போட்டு போனா அந்த போட்டோல வந்து ஒரு மாரி பெருசா காட்டு அசிங்கமா
ஃபங்ஷன்ஸ் டைமுக்கெல்லா போடுவியா மேக்கப் நீ
ஆமா ஃபங்ஷன்ல என்ன சொல்றது லைட்டா பேஷியல் பண்ணிட்டு மேக்கப் போடுவே நானு மத்தபடி ரொம்பல்லா வந்து இல்ல
ஆனா இந்த பார்லர்ல்ல இருக்கறாங்க பாரு நம்ம ஏதா ஒரு ஹேர் கட் பண்ண போனாலே அவ்ளோ பட்ஜெட் டபுள் டிபிளா சொல்லுவாங்க இது ஒன்னுமே இல்ல ஒரு லேயர் கட் அதுக்கு ஒரு ரேட் இது அதுக்கு ஒரு ரேட்டு் இதுக்கு ஒரு ரேட்டு எப்பா இதுக்கு ஹோம் ரெமடிஸே ட்ரை பண்ணிடலா போல நம்ப
அப்டியா ஓம் ரெமடிஸ்ல்லா ட்ரை பண்ணிருக்கியா நீனு
ஆஹ் அந்த மஞ்சத்தூளு தயிரு இதெல்லா கலந்து தக்காளிலா போட்டு சக்கர போட்டு ஃபேஸ்ல போடுவே சில நேரத்துல பாலு இதெல்லா போடுவே ஃபேஸ்ல அதெல்லா கொஞ்ச நல்லா குளோ தரு நேச்சுரல் திங்ஸே நம்ம வீட்லயே சில சமய நல்லா வொர்க் ஆகு நம்ம வேஸ்ட்டா பார்லர் போய் என்னென்னவோ நம்ம நம்ம பேஸ நம்ளே கெடுத்துக்கிறோ அதுதா உண்ம
ரிசல்ட் வந்திருக்கா உனக்கு அதெல்லா போட்டு
ஆஹ் சோசியல் மீடியாலலா நா நல்லா மேக்கப் போட்டு இத வந்து நா நல்லா ஷேர் பண்ணிருக்கே நா வந்து இதுலயே நல்ல லைக்ஸ்லா வாங்கியிருப்போ தேவயில்லாம நா பார்லர் போறே இன்னிக்கு பாருங்க அப்ல்லா சொல்ட்டு போட்டோ வச்சுக்கோ அது ஒரு லைக் கூட எனக்கு வரவே வராது தெரியுமா
ஆனா ஒன் ஒரு விஷய சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்ததுன்னு வச்சுக்கோ கேர்ஃபுல்லா போடணு மேக்கப்பு
ஓவரா போட்டோ வச்சுக்கோ அது அப்டியே அடிக்கிற மாரி ஆயிடு பேஸே மாறிடு என்ன இது இப்டி சில பேர்ல்லா ரொம்ப பிளாக்கா இருந்துக்குன்னு அவ்ளோ பவுட்ர போட்டு அப்டிலா வருவாங்க தெரியுமா
ஆமா ஆமா அது என்னமோ கரெக்ட் தா மேக்கப் ஆர்ட்டிஸ்ட் ஆகணுலா ஆச இருக்கா உனக்கு
ஆஹ் இருக்கு இருக்கு ஏனா அப்பதான மேக்கப்லதானே இப்ப மணியே இருக்கு நம்ம போய் ஒரு கல்யாணத்துக்கு மேக்கப் பண்லா பரதநாட்டிய டான்ஸ் ஆட்றவங்களுக்கு மேக்கப் பண்லா இதெல்லா பண்ணா அவ்ளோ மணி வரும இதுலயே நம்ம நல்லா சம்பாரிக்கலா இந்த வி வேல செய்த விட இதுல சம்பாதிச்சுட்டு போயிர்லா
ஆமாமா நீ சொல்றது கரெக்டு தா சரி எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு நா போய் முடிச்சுட்டு வந்தறே
எனக்கு அதேதா அதேதா நானு சொல்லான்ட்டு வந்தே சரி எனக்கு பேய் நா கட தொறக்கணு பார்லர் சரி ஓகே பாய்
பாய்